ஹாலோ அக்கா நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்களா
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க எல்லா எப்டி இருக்காங்க கொழந்தைங்கல்லா நல்லா இருக்காங்களா
கொழந்தைங்கல்லா நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல கொழந்தைங்கள்ளா நல்லா இருக்காங்கள்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க இப்பதா கொழந்த பொறந்தது அ அ ஏடா அந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு இல்லையா ஃப்பஸ்ட் பாத்தீங்கன்னா ஆ ரொம்ப அப்டியே ஒரு மாரி காலைலெல்லா பாத்தீங்கன்னா எந்திரிக் கிவே முடிய மாடிக்கிது
ஆமா அது வந்து அதாவது எப்டி தெரியுங்களா நம்ம கன்சிவா இருக்க டைம்ல இந்த நம்மளோட முதுக எலும்பு நெரம்பு இருக்கு தெரியுங்களா பின்னாடி ஷோல்டர் இருக்கிற நரம்பெல்லா அப்டியே ஒன்னா இருக்குங்க நம்ம கன்சீவா இருக்க டைம்ல நமக்கு எப்ப டெலிவரி ஆகு தோ அப்பதா இந்த நரம்பு விடும் அதுனால பேக் பெய்ன் டயர்ட் எல்லாமே இருக்கும் கண்டிப்பா கொழந்த வயித்துல இருக்கும் போது
ஆமா அப்புற பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அந்த கன்சிவா இருக்கும் போது அந்த ஃபஸ்ட் டைம்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஹச் சி ஜி ன்ற ஹார்மோன் வந்து ஃபஸ்ட் ஒரு மூணு மாசத்துக்கு சுரக்குமாமா அந்த ஹார்மோன் வந்து நம்ம ஒடம்புல புதுசா அதிகமாகிறதுனால ப்ரஜஸ்ட்ரன்ற ஹார்மோனும் அந்த ஹார்மோனும் புதுசா நம்ம ஒடம்புக்கு அதிகமாகறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ரொம்ப டயர்டா இருக்குது அப்புற வந்து பாத்தீங்கனா காலில நம்ம அப்பதான் தூங்கி எந் திரிச்சிருப்போ எந்திரிக்கையில பா்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப வெட்டி ரொம்ப வேல செஞ்சு கழச்ச மாதிரி அவ்ளோ டயர்டா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா எனி டைம் தூங்கிக்கிட்டே தாங்க இருந்தே சாப்பிடுவே சாப்ட்டோன பாத்தீங்கன்னா படுத்துருவே படுத்து நல்லா தூங்குவே அப்புற திரும்பி மத்தியம் சாப்பாட்டுக்குதா எந்திருப்பே எந்திரிச்சுட்டு சாப்ட்டு ஒரு அர மண்நேர கூட இருக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு தூக்கம் வந்துச்சி அ அது அப்புற சாப்ட்டா என்ன ஆகுன்னா சாப்ட்ட உடனே வாமிட்டிங்க வயுத்துலேயே இருக் காது ஆல்ரெடி ஏற்கனவே நம்மளுக்கு டயர்டா இருக்கு இதுல வேற சாப்ட்டோனே வயித்துல ஒண்ணுமே இல்லன்னா அது ரொம்பவே டயர்டா இருக்கும் இல்லைங்களா
ஆனா இதுல இன்னோரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம எந்த அளவுக்கு வாமிட்டிங் பண்றோமோ நமக்கு எந்த அளவுக் வுக்கு டயர்டா இருக்குமோ நம்ம அந்த அளவுக்கு ஃபுட் எடுத்துக்கணுங்கா ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம ஃபுட்டே எடுத்துக்காட் டி அட்லீஸ் ஒரு டம்ளர் பால்ல ஒரு பேரிச்சம்பழத்த போட்டு நைட்டு போட்டு வச்சுட்டு காலையில எடுத்து டு பேரிச்சம்பழமும் பாலு குடிச்சீங்கன்னா கொழந்தைக்கு நல்ல பிளட்டு இருக்கும் கொழந்தைக்கு நல்லா தண்ணி இருக்கு சத் து இருக்கும் நமக்கு கொஞ்ச ஹெல்தா இருக்கும் மெயினா அந்த பிரெக்னன்சி டைம்ல என்ன தேவ மெயினா அந்த ஃபுட்டு தா கீர காய்கறி அந்த மாரி மட்டும்தா அதிகமா எடுத்துக்கணும் ஹெல்த் அப்புற கொழந்தைக்கு மெயினானது என்ன தேவை வயித்துல தண்ணி தண்ணி அதிகமா எடுத்துக்கணும் தண்ணி பழ அதிகமா எடுத்துக்கணும் அந்த மாரி டைம்ல சளி பிடி க்கும் அப்டில்லா எதுமே கெடையாது நெறைய தண்ணி எடுத்தாதானே வயித்து ஃபுல்லா கொழந்த தண்ணியிலே தானே இருக்கு அதுனால நறைய தண்ணி பழ எடுத்துக்கிட்டீங்கனா நறைய தண்ணியாவுருக்கும் இருக்கும் மெயினா நமக்கு டயர்டா இருக்கிறதா நமக்கு பேக் பெயின் வருது தானுங்க முதுகு வலிக்கும்
ஆமா நீங்க பா நீங்க எல்லா இப்ப வந்து ஃபுட் எடுத்துக்கணும்னு சொல்றீங்க ஆனா ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாப்ட்டாலே ஒடனே வாமிட் பண்றே வயித்துல எதாவது சாப்பிடணு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கனா பசிக்கிது பசி எடுக்குது இல்லேன் சொல்லல ஆனா சாப்புட் னாலே பயமா இருக்கு எங்க வாமிட் பண்ணி பண்ணி தொண்டை எரிச்சல் ஆயிருது அப்புற எங்க சாப் புட அதனால நா என்ன பண்ணுவேன்னா நீங்க சொன்ன மாரி இளநீரு பாலு லிக்யூடா இந்த தண்ணியா என்ன உணவு இருக்கோ அதையும் அதேயே தாங்க நா சாப்டு ருந்தேன் மத்தபடி சாப்பாடோ தோசையோ எதுவு மூணு மாசம் சாப்பிடவே இல்ல ஏ வாமிட்டுக்கு பயந்துகிட்டு அதுக்கப்புற தா வந்து கொஞ்ச சரியானுச்சி அதே மாரி நீங்க சொல்ற மாதிரி அப்புற பாத்தீங்கன்னா நா மாசம் அதிகரிக்க அதிக ரிக்க கால் வலியு வருது இல்லைங்களா
கால்வலி வரு முதுகுக்கு பின்னாடி பெயினா இருக்கு அடிவயிறு வலிக்கு அதா அந்த ஏழு ஏ ழு மாசத்துக்கு மேல அப்ப நம்ம வந்து ஏழு மாசத் துக்கு மேல என்ன பண்ணணு கொஞ்ச சீரக தண்ணி வச்சு வச்சு குடிக்கணு சூட்டுவலின்னு சொல்லுவாங்க அந்த வெயிலுக்கு ஹீட்டுக்கு கொழந்தை வயித்தில வச்சிருக்கனால அடிவயிறு வலிக்கு அடிவயிறு வலிச்ச சில பேர் என்ன நினப்பாங்க அய்யோ எனக்கு ஏழு மாசத்திலேயே பெய்ன் வந்திடுச்சுனு நெனப்பாங்க அப்புற அங்க உடனே ஆஸ் பிடல் போன அவங்க என்ன சொல்லுவாங்க இது நார்மலான சூட்டு வலிதா சொல்வாங்க அதா நம்ம வீட்லேயே கொஞ்ச கொஞ்ச மருத் துவம் மாதிரி சுடுதண்ணி வச்சு சீரகத்த போட்டு கொதிக்க வச்சு குடிச்சா அது ஒரு வலி செரியாகு அப்டின் சொல்லுவாங்க இல்லிங்க நம்ம அம் அம்மாங்க அம்மா பாட்டியர்லா சொல்லுவாங்க இல்லிங்க
ஆமாங்க நீங்க சொல்றது உண்மதா அது வந்து நம்ம பொதைக்க வச்சு அப்பப்ப குடிக்கிறத விட கொதிக்க ஆர வச் ச்சு ஒரு பாட்டில்ல வச்சுக்கலா நம்ம தண்ணிக்கு பதிலா ஜீரக தண்ணி எடுத்துக்லாங்க அந்த அ நம்ம மாசமா இருக்கும் போது அந்த சீரக தண்ணி குடிஸ் ச்சொனா அந்த சூட்டுவலி வராதுன் சொல்லுவாங்க அதே மாதிரிங்க அ இப்ப நம்ம ஒம்போ து மாச ஆயிருச்சினா பேரிச்சம்பழ இருக்குல்லங்க பேரிச்சம்பழ தொ டர்ந்து நம்ம எடுத்துக்கணு அந்த ஒம்போது மாசத்துக்கு மேல ஏன்னா அது வந்து நார்மல் ல நார்மலா கொழந்த பொறக்கறதுக்கு வழிவகுக்குமாமா அம் அந்த பேரிச்சம்பழத்துக்கு அந்த தன்மருக் க்காமா அதனால வந்து பாத்தீங்கனா டெய்லியு ஒரு மூனுலருந்து நாலு பழ சாப்பிட சொல்றாங்க டாக் ட்ரு நீங்க எங்ளுக்கு தெரியுங்ளா
நீக கன்சிவா இருக்காதுக்கு முன்னாடி நார்மலா இருந்தாலும் பேரிச்சம்பழ சாப்டுக்லா ரொம்ப ரொம்ப ந நல்லது ஒடம்புக்கு கன்சிவா இருக்கும் போது மட்டுந்தா சாப்டணுனு இல்லே இல்லிங்க இப்ப எல்லாருமே பாருங்க கொழ நான் நே எனக்கு டெலிவிரியே ரெண்டு வரு ச்சாச்சு இனிமே எனக்கு அந்த பேக் பெயின் இருக்கு சுத்தமா முடில இந் மாரிக்ல சிசெரின் பண்ணவங்ளுக்கு அத விட பெயின் இன்னுருக்கு
ஆங் நீங்க இப்ப இடுப்பு வலின் சொல்றிங்க ஆனா அது வந்து இப்ப டெலிவரி ஆயிருச்சு கொழந்த பொறந் திருக்கு அப்டினா அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு முதுகு தண்டுவடத்தில ஊசி போர்றதுனால அந்த வ லி இடுப்பு வலி வந்து அந்த முதுகு தண்டுவட வலி நம்மளுக்கு எப்பவுமே இருக்கு இல்லைங்ளா
லைஃப் லாங்க் இருக்குங்க எனக்கு ரெண்டுமே நார்மல் டெலிவிரிதா இப்பதா ரீசன்டா எனக்கு இருவது நாள் ஆச்சு ஃபேமிலி சர்ஜரி பண்ணி ஃபேமிலி பிளான் பண்ணீங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணும் போது முதுகுல ஒரு இன்ஜெக்க்ஷன் போட்டாங்க அது இப்ப வரைக்கு ரொம்ப பெய்னுங்க சுத் த்தமா கீழியே குமிய முடியாது
ஆமாங்க அது நம்மளுக்கு நம்ம ஒடம்ப வந்து தாங்குறதே வந்து அந்த முதுகு நம்ம ஒடம்புல நம்ம நிக்கிறது நடக்கிறதுக்கு பக்கபலமாருக்கிறதே முதுகு தண்டுவடந் தா அந்த முதுகு தண்டுவடத்துல ஊசி போடும் போது பாத்தீங்கன்னா அது அப்டியே அ ரொம்ப பெயினாருக்கு அதே மாதிரி பாத் திங்கன்னா நம்மளுக்கு அந்த டெலிவரி டைம்ல அந்த மு எ நீங்க சொன்ன மாரி அந்த நரம்புகள் ஒட்டிருக் க்ற நம் நரம்புகள் வி விடும்போது பாத்தீங்னா நம்மளுக்கு அவ்ளோ ஒரு வலியா ருக்கு அந்த வலி நம்ளால ல சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப பெயினாருக்கு இல்லைங்ளா
ம் முன்னாடியிலா பாத்தீங்கனா எங்க அம்மாக்குலா நா கேட்டிருக்கேங்க ஃபேமிலி ஃபிளானிங் பண்ணம்போது குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணம்போது எங்க அம்மாக்லா வையித்தலதா ஊசி போட்டாங்ளாம்மா அது பத்தாதுக்கு அவுங்ளுக்குலா மயக்கம் இருந்து குடுத்திருக்காங்கன் சொன்னாங்க ஆனா இப்ப வர டெக்னாலஜி அப்டி கெடையவே கெடையாதுங்க முதுகு தண்டு எலும்புல நீரெடுத்து இன்ஜெக்க்ஷன் போர்றாங்க அது எதுக்குனா ஃபுல்லா மறத்து போறதுக்கு மைக்க ஊசியே எதுமே குடுக்கறதில்லைங்க நார்ம்லா பண்றாங் க ஆப்ரேஷ
பா இது நா இப்பதாங்க கேள்விப்பர்றே நீங்க சொல்லிதா கேள்விப் பர்றே இது வரைக்கு கேள்விப்பட்டதில்ல அதே மாதிரி இப்ப வந்து க வயித்துல கொழந்த இருக்கைல வந்து பாத்தீங்கன்னா கொய்யா பழ மாதுள பழலா லா சாப்பிட சொல்றாங்க அப்ற குங்குமப் பூ வந்து பால்ல கலந்து குடிச்சா கொழந்த செகப்பாகுன் சொல்றாங்க அது எந்த வகைல உண்மனு எனக் தெரில ஆனா நீங்க வந்து கொழந்த செகப்பா பொறக்கணு அப்டின் நீங்க நெனச்சீங்கனா டெய் லி ஒரு கொய்யாப்பழ எடுத்துக்கோங்க கொய்யாப்பழத்துக்கு வந்து கொழந்தைக்கி கலர் குடுக்குமாமா இது நா ஒரு டாக் ட்ரு சொல்லி கேள்விப்பட்டே அதே மாதிரி வந்து பாத்தீங்னா நார்மலாவே நீங்க வந்து கொய்யாப்பழ டெய்லி எடுத்துக்கணு ஏ ஏனு கேட்டீங்கன்னா அதுல விட்டமின் சி அதிகமா இருக்கு நம்ம இப்ப ஆ என்ன சொல்றது அவக்கேடானு ஒரு பழம் இருக்கு அதெல்லாம் வந்து து ரொம்ப கா பணம் அதிகம் ஒரு பழமே வந்து நூறு ரூபாய் விக்கும் ஆனா நீங்க இப்ப அந்த கொய்யா பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிலோவே நூறு ரூபா தான் ஒரு கிலோவுக்கு ஆறு பழம் ஏழு பழம் இருக் கு அப்படிங்கும் போது அது நம்ம வாரம் ஃபுல்லா வச்சுக்கலாம் அதே மாதிரி மாத துள பழமும் அப்படிதாங்க மாதுள பழம் என்னன்னா நம்ம கர்ப்பபைக்கு வந்து ரத்த ஓட்டத்த தரு ரத்த ஓட்டத்த அதிகமாக்குது இன்னொன்னு ரத்தத்த சுத்தப்படுத்துது ரத்த ஊறதுக் கு அது ஆ உதவியா இருக்கு அதனால வந்து நம்ம அந்த இதுக் கு நம்ம கா கன்சிவா இருக்கனே சரி இல்ல அதுக்கு நம்ம ட்ரை பண்றோம் அப்டிங்கும் போதும் டெய்லி ஒரு கொய்யா பழமு ஒரு மாதுளம் பழமு சாப்புணுங்க உங்களுக்கு தெரியுங்களா
எனக்கு தெரியும் ஆனா அந்த இது இத விட இந்த அதாவது நான் கன்சிவா இருக்கும் போது ஆஸ்ட்டு டெலிவரி டேட் அப்ப சொன்னாங்க என்னா சொன்னாங்கனா உங்களுக்கு சுத்தமா பிளட் இல்ல நீங்க பிளட் இல்லாது நீங்க என்ன எடுத்துக்கணும்னா அந்த ஆடோட சுவரட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த சுவரெட்டியும் அப்ரோ அந்த அத்திப்பழனு சொல்றாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கூட கெடைக்கும் அந்த அத்திப்பழம் சாப்ட்டா ஒன் ஒன் பாயிண்ட் லெவல் பிளட் ஊருணுமாங்க அதனால என்ன அதிகமா பிளட் அத்திப்பழந்தா அதிகமா எடுத்துக்க சொன்னாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதிக அத்திப்பழம்
ஆ ஏங்க எங்க வீட்டு பக்கத்துலயே மரோ இருக்குங்க அதெல்லாம் நாங்க யாருமே யூஸ் பண்றதே இல்ல அந்த ம பழம் பாத்தீங்கன்னா கீழே இப்ப கூட விழுந்து கெடக்குது நாங்க அத எடுக்கிறதே இல்ல ஆனா நா அதுல புழு அதிகமா இருக்குன்றதுனால யாரும் சாப்பிட மாட்டேக்கிறாங்க ஆனா இதே வந்து கடைங்கள பெரிய பெரிய கடைங்கள பாத்தீங்கன்னா அது ஒரு கிலோவே ஆறுநூறு ரூபாயு எழுநூறு ரூபாயுங்க
ஆமாங்க அந்தப் பழம் நா டிபார்ட்மென்ட் ஸ்டோர்ல சாப்டுருக்கேன் நா இப்ப டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எங்க வீட்கார் ஐனூத்திஅம்பதுரூபா கொடுத்து அந்த பழ த்த வாங்கிட்டு வந்தாருங்க
நா போய் நாளைக்கே போய் அந்த பழத்த எடுத்துட்டு வரேங்க எடுத்துட்டு வந்து அத காய வச்சு நான் ரெடி பண்ணிக்கிறேங்க ஏனா ஆர்நூறு ஏழ்நூறுவா போட்டு வாங்குற பழம் இங்கக்கு சும்மா கிடைக்குதுங்க போது அத எடுத்துக்கணும்ல்ல
கண்டிப்பாங்க
ஆமாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொழ உம் கொழந்தைக்கு ட்ரை பண்றவங்க ல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒடம்பு சூடா இருக்கக கூடாது கொழந்த இருக்கறவங்களுக்கு ஓகே கொழந்த இருந்தாலுமே கூட அந்த நேரத்துல நம்ம ஒடம்பு ஹீட் ஆகாம பாத்துக்கணும் சளிபுடிக்காம பாத்துக்கணும் ஸ்டார் டிங்ல அப்ரோ காய்ச்சல் வராம பாத்துக்கணும் அந்த அந்த டைம்ல வந்து பா்த்தீங்கன்னா பெண் ண்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணுங்க எதோ வெயிட்டான பொருள் எல்லாம் தூக்க கூடாது அந்த பஸ்ட் மூணு மாசம் வந்து அவங்களுக்கு அவ்ளோ ஒரு இதா இருக் ரொம்ப பாதுகாப்பா அவங்க இருக்கணும் சேரிங்க நானும் சமையல்வே சமைச்சுக்கிட்டு இருந்தேன் லேட் ஆயிருச்சு நான் சமைக்க போறேங்க நா நாளைக்கு கூப்பறேங்க
ஆ செரிக